ஃப்ளி ஆ நல்லா இருக்கீங்களா தோழி
ஹலோ
அ ஹலோ கேக்குதுங்களா தோழி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்ளா ஆ கே அ ஆ கேக்குது தோழி நல்லா இரு கீங்களா
அ அப் ஆ நல்லா இருக்கே நேம் என்ன அபிநயாவா
ஆமா சார் சாப் ட்டீங்களா தோழி
அ ஆ சாப்டே என்ன பண்றீங்க ஆ சாப்டே ஏ வாய்ஸ் கேக்குதா டெலிவரி ஆவுதா உங்களுக்கு
ஆ கேக்குது தோழி சாப்டீங்களா நீங்க
ம் நா சாப்டே என்ன பண்றீங்க ஃமேரிடா அன்ஃமேரிடா கேக்குதா நா பேசுறது நா ஆக்சுவலா ரிப்ளை பண்ணி முடிச்சுறே
ஆ ஓக் ஓகே ஓகே தோழி சொல்லுங்க தோழி ஆ என்னத்த ஆ சொ அ தோழி நீங்க தோழி
நா சாப் சப்பாத்தி வெஜிடபிள் குருமா வச்சு சாப்டோ
சரிங்கத் தோழி சரிங்க தோழி வச்சு உம் உம் உம் அந்த வெஜிடேபிள் குருமாறு எப்புடி தோழி பண்ணீங்க
வெஜிடபிள்
ஆமாந் தல்லி
ஏ ஒழுங்கா கேக்கல தோழி நீங்க பேசுறது ஆ ஒலுங்கா
ஒரு நிமிஷோ இருங் இந்தா ஒரு நிமிஷோ இருங்க உம் இப்போ
ஆ சொல்லுங்க தோழி கேக்குது தோழி சொல்லுங்க ஆ ஆ முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு ஆம் கா முடிஞ்சிருச்சு தோழி அடுத்தது இந்த ஒர்க்க ஸ்டா ஆரம்பிச்சிட்டோம் தோழி
இன்னைக்கு ஏதாது போட்டடான்னு நடந்துச்சா மார்னிங்ல
தோழி எதுவும் நடக்கல தோழி எப்பொழுதும் போலாதான் சமையல் இந்த இந்த கால்ஸ் தொலைபேசியில் பேசிட்டு இருந்தது இப்பிடியேதான் தோழி போயிட்டு இருக்கு உங்களுக்கு தோழி
எனக்கு ஆக்ஸ் யேன் பையன் பர்த்டே சோ அதனால அந்த அதுல கொஞ்சோம் பிஸியா இருந்தோம் காலையில எழுந்து ஃப்ரைடே வேற இல்லையா அது படைச்சிட்டு அப்பிடியே கோவிலுக்கு போயிட்டு வந் லோ ஆஹ் அப்றோம் அவன் கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணது அப்றோம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு எல்லாம் போய் கொஞ்சம் பக்கத்துலேயே தா எல்லா வீடும் கொஞ்சம் இருக்காங்க எங்க நாத்தனார் வீட்டு எல்லாம் இங்க பக்கத்துல தான் எல்லார் வீட்டுக்கு போய் கேக் கொடுத்துட்டு வந்தோம் அப்றோம் சொந்திரம் வந்து இப்ப கொஞ்சோம் சப்பாத்தி நா மதியமும் வெளியில தான் சாப் ட்டோம் காலையிலும் வெளியில தான் சாப்ட்டோம் சரி நைட்டும் வெளியிலே சாப்ட தேவையில்லைன்னு சொல்லிட்டு வீட்லேயே செஞ்சோம் சப்பாத்தி போட்டுட்டு குருமா முட்ட வச்சு சாப்ட்டு பசங்களுக்கும் சாப்பாடு சாப்ட வச்சி தூங்க வெச்சாச்சு இதுக்கப்றன்னா நம்ம ஃப்ரீயா இருக்கலா பசங்க வேற சம்மரா இருக்கா ரெண்டு பசங்களு வீட்ல வச்சிட்ருக்கறது ரொம்ப கஷ் டமாருக்கு வெயில்ல ஒரு பக்கோ இருந்தாலு பசங்கள வச் சிட்டு சமாளிக்கறது இன்னு
அது என்னமோ கரெக்ட்டு தா தோழி சமாளிக்க முட்ல ஸ்கூல் தொறந்தா ம் பள்ளி ஓபன் பண்ணிட்டாலு தேவலான் நல்ல வெயில் அ ஜாஸ்தியா இருக்கறதுனால ஆஹ் பள்ளி
இல்ல ஸ்கூல் போனா தெரியாது அ அது வந்து கொஞ்ச கூலிங்கா தா வச்சிருப்பாங்க ஸ்கூல்ல ஏனா ஆ
கொஞ்சோ
ஆமா ஆமா பசங்க ஆமா அவுங்களே குடிக்க மாட்டாங்க ஒ ஒரு சில எடத்துல டீச்சர்ஸ் வந்து சொல்லிட்டே இருப் பாங்கப் பசங்கள வந்து அப்பப்ப பிரேக் டைம் அது மாரி சொல்லுவாங்க என் ப ஸ்கூல்லையு அப்டிதா பிரேக் டைம்ல தா தண்ணி குடிப்பா மத்த டைம்ல லா ரொம்ப ஏதாவது து டீ ஹைட்ரேட் ஆயி அவங்களே பீல் பண்ணாதா கேட்டுட்டு குடிப்பாங்க எ பைய குடுத்து அனுப்புறதே டூ பிஃப்ட்டி எம் எல் பாட்டில்தா அதிலே கொஞ்ச தா குடிச்சிட்டு எடுத்துட்டு வரு அதுக்கவேயே மேம் கிட்ட கம் ப்ளைன்ட் பண்ணுவ தண்ணி கூட குடிக்க மாட்றா லஞ்சு சாப்பிடாம இருக் க்றது கூட ஓக்கே பிரேக் ஃப் இது ஸ்நாக்ஸ் சாப்பிடாம கூட இருக்கலா தண்ணி கூட குடிக்காம எப்டி மேம் இருக்கான் அவ கொஞ்ச பாருங்கன்னு அத சொ அதவே கம்ப்ளைண்டா ஒன்னு எடுத்துட்டு போவ படிக்கிறதோட சாப்பிடறதுதா பெரிய விஷயமா கேப்
அது நம்ம சொல்லா தோழி ஆனா வந்து அவங்க டீச்சரை பொறுத்த வரைக்கு எல்லாரையு இதா பாப்பாங்க இவரு ய நம்ம
இல்ல அவங்க இது வந்து ஆக்சுவலா கேஜி கிட்ஸ் தான அவங்க அவரு ஃபஸ் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்டி இருந்துன்னா பசங்கள அவங்க தேவல்ல சின்ன பசங்கல்ல கொஞ்சோ அவங்க அதனால கொஞ்ச எக்ஸ்ட்ரா எல்லா பசங்கல கேர் எடுத்துதா ஆவனு அவங்க சொல்லி தா ஆவனு அவங்க அங்க ஆக்சுவலா ஆன்டி அவங்களா இருக்காங்கல்ல அவங்கள பாத்துக்க சொல்லலா ஆனா அவங்க எல்லாரையு பாக்கறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் குடுக் ட்டாங்க சும்மா பொதுவா ஜென்ரலா சொல்லுவாங்க ம் நா என் பைய கிட்ட இன்சிஸ் பண்ணி அனுப் பிடுவே குடிடா குடி டா குடி டா அப்பதா வயிறு வலி அப்டி இப்டின்னு எதாவ் பய குடுத்தி சொன்னாதா அவரு கொஞ்சோ ஒரு நாள் ரெண்டு நாள் குடிப்
ஆமா தோழி அது குடிக்க சொல்லிட்டேதா இருக்கணு இல்லன்னா கஷ்ட வெயில் ரொம்ப அதி கமா இருக்கு தோழி கால்ல பதினோரு மணிக்கு போ னாலே ரொம்ப கஷ்டமா
பதினோரு மணி சொல்றீங்க நீங்க இங்க இங்க நாங்க இருக்க சைட்லலா காலைல ஒம்போது மணிக்கே வெயில் அப்டி சு ல்லுனு அடிக்குது ஒம்போது மணிக்கே வெ போயிட்டு வெளியிலயே போ முடில மெத்தைக்கு போய் துணிக்காய வைக் க்கிறது போறதுக்கே கஷ்டமா இருக்கு அப்டி அவ்ளோ மூஞ்சுல அடிக்குது இன்னு கொஞ்ச நாள் ஆவு ஒரு ரெண்டு வாரம் ஆனாதா வெயில் கொஞ் சோ கொறையு அ அப்றம் ஆனாலு நம்ம இப்டி சொல்றோ ஆனா மழ வந்துச் னா வெயிலே இருந்துரு
ஆமா மாத்தி மாத்தி பேசுவோ நம்ப கொஞ்சம் நடு
கூட கொஞ்சம் சமாளிச்சலா மழ இருந்தாதா ரொம்ப கஷ்டம் நச நசன்னு இருக்கு வெளில போ முடியாது ஒரு மாதிரி இருக்கு நீங்க வந்து கொஞ்சோ ஒரு கொஞ்சோ பழைய வீடு ஒரு ஒரு இருவது வருஷத்து வீடு ஆனா இப்போ பெயிண்ட் பண்ணி இருக்கோ ஃபிரஷ் பண்ணோ ஆனாலு அந்த மழ பெஞ்சுதுன்னா கொஞ்சோ அந்தக் கோப்பா கொஞ்ச கொஞ்ச க்ரா க்கு இருக்க எடத்துலலா ஒழுகும் கொஞ்சோ அதனால ரொம்ப மழத்தண்ணி போறப்ப கொஞ்சம் அதிகமாயிடுச்சுனா அந்த சிங்க்கல போறது கொஞ்ச கஷ்டமாயி கொஞ்சோ வில்லேஜ் இது அ சைடு வாக்கையலாம் போவாது கொஞ்சம் தண்ணி எதா போய் அட
ஆ இங்கயுமே இருக்கு தோழி எங்க வீட்லயுமே வந்து ரொம்ப அதிக மழ இந்த லாஸ்ட் இயர்ல நல்ல மழ தான தோழி உங்களுக்
ஆமா ஆமா அதனால தா நாங்க ஆக்சுவலா இந்த இத இதே பண்ணது பட்டிய பாத்து பெயிண்ட் அடிச்சதே ரொம்ப ஒழுவ ஆரம்பிச்சதுன்னு அவ்ளோ மழைக்கு அப்பயு ஒழுவுச்சு கொஞ்சோ
இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப இப்ப பாருங்க இந்த வெயில்ல நாங்க இப்ப வாடக வீட்டுக்கு வந்துட்டு வே இப்ப வீட வந்து நம்ம சேரி இது பண்ண சொல்லி க்கா தோழி அங்கங்க ரொம்ப மோசமா இருக் து அடுத்த மழைக்கி தாங்காதுன்னு சொல்லிட்டு வீடே ஃபுல்லா ஏ அ ரீப்ளான் பண்ணி இது பண்ணிட்டுருக்காங்க தோழி, அதனால வாடக வீடுங்கற அதனால ஏ சி-ய கைத்ல தோழி அங்க இருந்து கைத்ல மாத்தா அது சரி வராதுன் சொல்ட்டு ஆ அனால இவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அஞ்சர வயசு ஆவு து தூங்கமுல்ல அவனால டெய்லி சின்ன வயிஸ்லந்து ஏ சி லே இருந்துட்டு கஷ்ட்டப பாத்தாலே ரொம்ப என்ன எங்குளு ம் இல்ல நமக்கே கஷ்ட்டமா இருக்குல்ல ஆம்மா அத்னால தூங்க மாட்டாப்ல ஒரு பதுனொரு மணி பதுனொன்ரைக்
அதுவு இப்போ இப்ப இருக்க வெயிலுக்கு சுத்தமா தூங்க முடியில ஏசி இல்லன்னா ஒன்னுமே பண்ண முடியாத் அளவுக் தா இருக்குது எதோ பசங்க எப்டியோ வெளாடிட்டு இர்க்கற்துனலா நீங்க வேற எதாது ஆப்ஷன் பாக்லால ஏர் கூலரு அது மாதுரி கூட இங்க எது சின்னதா செட் பண்ணி ஏதாவ்து
இதுவு பத்து நாள்ல முடிஞ்சுரு அப்டிங்கிறாங்க சரி அதா அட்ஜஸ் பண்ணிப்போ ஒரு பதனாலு நாளுதான
பத்து நாள்லா முடியு ம் ம் தூங்கிட்டாலு நடு இன்னு கொஞ்சோ நடுவுல ரொம்ப அனலாயிடு வெயில் அதிகம் நடு ராத்திரில ரொம்ப அனலாயிடுல்ல அப்ப ரொம்ப கஷ்டமாயிடு ம் கொஞ்சோ டோர்லா ஓப்பன்ல வச்சிருந்தா தெரியாது தெறந்து வெச்சா காத்தோட்டமா
ஆமா அப்படிதா வச்சிருக்கோ டேபிள் ஃபேனு சிலிங் ஃபேன் எல்லா ஃபேனுமே ஓடிட்டுதா இருக் கு அவுருக்கு
ம் க அது இல்லாம கொசு வேற வந்துரு கதவு காத்து வரணுன் தெறந்து வெச்சா கொசு உள்ள வந்துடுது எதாவுது ஒரு பக்கம் போனா அப்டி ஒண்ணு இப்டி ஒண்ணு வருது எப்டியோ பசங்க தா நம்ம பசங்ளுக்காகதா எல்லா செய்யறோ அதுங்கள கம் உள வச்சிருக்கோணு நெனைக்கிறோ
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி ஆ ஆ என்னமோ இருக் துக்காக தா தோழி எல்லா இது பண்ணிட்டு உக்காந்துருக்கோ நம்பளும் ம் சொல்லுங்க தோழி இப்பவே ஆ அமா தோழி அவ்வா எங்கேயாவது போனீங்களா தோழி பயணம் இருக் கொண்டைங்க்ளாப்
இல்ல இந்த லீவ்ல நான் எங்க அம்மா வீட்டுக்கு மட்டும் தா போன வேற எங்கேயும் போகல வெயில் வெயில்ன்னு சொல்லிட்டு கோவில்ல்லாம் கூட ரொம்ப ரஷ்ன்னு சொன்னாங் ங்களா செரி பசங்கள வச்சுட்டு இந்த வெயில்ல அங்க போயி க்யூல வேற நம்பளால நிக் க்க முடியாது வேற ஏன் பசங்க தூக்கி வச்சுட்டே நானு நிக்கனு ரெண்டு தெரியும் அப்பறோ அதுக்கு பயந்துட் ட்டே நாங்க எங்கேயும் போல கோவில் தா போலான்னு பிளான் இருந்துச்சு திருச்செந்தூர் போனு அது இப்ப வந்து ரொம்ப வே லீவ் டைம்ன்றதுனால அங்கதா அதிக கூட்டமே இருக்குன் சொன்னாங்க ஆஹ் அதுனால திருச்செந்தூரு விட்டாச்சு ம் அ எங்கேயு எ ஹஸ்பண்ட்க்கு வந்து லீவ் லா அவ்ளோ தரமாட்டாங்க அவரு ஒரு ப்ரைவேட் கம்பெனில தா ஒர்க் பண்றாரு ஸம சா அவரு லீவ்வெம் எடுத்தா லாஸ் ஆஃப் பே தா ஆகு நம்ம அதனால ஒரு டூ த்ரீ டேஸ் லீவு போட்டு போ முடியாது என்னைக்காவ்து வந்து எதா கௌர்மெண்ட் ஹாலிடேஸ் ஒரு ஜாய்ண்ட் ஆன மாதிரி வந்துச்சுனா அப்பதா போவ போ முடியு எங்கயாது மத்தபடி வெளிலலா போனுனா து நம்ப லீவ் போட்டாதா உண்டு அது ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்லா போட போனாப் அப்டிதா போ முடியு ஒரு நாள்ல போயிட்டு வர முடியாதுல்ல அதுனால அங்க போல எது
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி எனக்கு இப்டிதா தோழி போயிருக்கு பையனுக்கு ஒடம் முடியல நடுவ்லேலா அதுனால அந்த ஐ வி போட்றது அப்டிஇப்டினு சொல்லுங்க தே மருத்துவத்திலேதா தோழி சொல்லிற் இப்பதா கொஞ்சோ சரியாயிருக்கா பதா சென்னைக்கு போய் காம்ச்சுட்டு வந்து ஆஹ் இப்ப அதனால நானு வீட் இல்ல அது புளி மாலையானா மட்டு சைட் கண்ண ஊத்திவிட்டு வெளையாடுவா இல்ல அப்ப மட்டு விட்றது கொஞ்சோ காத்தடி இல்லன் சொல்லிட்டு ஆஹ் மத்தபடி விட்றதில்ல தோழி உம் ஆமாங் தோழி ஆமா ஆமாங் தோழி ஒங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப இதா இருந்து தொழைப்பின்றி தொடருவோ தோழி நன்றி
சேரி ஓகே தேங்க்ஸ்